வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க
ம் நல்லா இருக்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
ஆ தோச
கொழம்பு தொட்டுக்க
சட்னி சாப்ட்டே
ம் சேர் சரி
வொர்க்கா
நா இல்ல இல்ல வீட்லதா இருக் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் கொஞ்ச டவர் இருக்குற இடமா பேசுங்க சரியா கேக்கல
இப்ப கேக்குதா
சரி ம் சரிங்க தோழி இப்ப வந்து இப்போ அதிகமா பெண்கள் வந்து மன உளச்சலுக்கு ஆளாவறாங்க பாத்தீங்களா அது எதனால எப்டி சரி பண்ண முடியு அப்பிடின்னு ஏதாச்சு உங்குளுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க தோழி ஹலோ ஹலோ
ம்
கேக்குதுங்களா
கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அதா சொல்றே பெண்களுக்கு வந்து அதிகமா மன உளச்சலுக்கு ஆளாவறாங்கல்ல அதுக்கான எ எதனால இல்ல எப்பிடி சரி பண்ண முடியும்ன்ற ஐடியா இருந்தா சொல்லுங்கனே
அது வந்து இந்த பசங்கல்லா இல்லன்னா கொஞ்சோ நல்லா இருக்குன் தோணுது கொஞ்சோ பாத்
ம் நெக்ஸ்ட்டு ஆ சொல்லுங்க தோழி கேக்குது
ஆனா பசங்க இல்லன்னா நாங்களு இல்ல அது வேற விஷியோ இருந்தாலு என்னோட இது சொல்றே அத சொல்றே அது இல்லன்னா கொஞ்சோ நிம்மதியா இருக்கலா தோணுது
ம் ம் ம் அது வந்து இப்போ அப்பிடி சொல் அப்பிடி நீங்க ஒரு பக்க யோசிக்கிறீங்க இன்னொன்னு வந்து ஓர்க் பிர்ஷர்னால அதிகமா பாதிக்கப்பட்றாங்க ஓகேங்களா ஆ அந்த வேலைய வந்து நம்ப ஒரு வீட் வீட்ல இருக்குறவுங்க ஷேர் பண்ணிக்கனாவே பாதி வேல கம்மியாயிடு அவங்கூட ஒர்க் டென்ஷன் இல்லாம இருக்கு இப்ப வந்து வீட் உங்க பக்கோ ரொம்ப அதிகமா சத்தோ கேக்குது தோழி
அப்டியா
ம்
நா காலேஜ் வெள்லந்து பேசுறே
ஆ அப்டிங்களா ம் இப்ப வந்து எ எதனாலன்னா இப்ப ஒர்க் பண்றாங்க வெளில போறாங்க வர்றாங்க அந்த மாரி இருக்கும் போது வீட்லயு வந்து வேல செய்யணு அந்த மாரிலா இருக்கு பாத்தீங்களா அப்ப அவுங்களுக்கு எவ்ளோ ஒர்க் ப்ரஷர் இருக்கு நம்ம வீட்ல நம்ம அம்மா அப்பா நம்ள அம்ச்சு விடுறாங்கன்னா காலேஜுக்கு காலேல எழுந்து எவ்ளோ வேலை செய்யணு ஒரு ஆளா இப்ப நம்ப வந்து ஹெல்ப் பண்றது கெடையாது அப்பாவு ஹெல்ப் பண்ண மாட்டறாரு அப்பறோ நம்பளு ஹெல்ப் பண்ண மாட்றோ அப்போ அவுங்க மட்டு எவ்ளோ வேல செய்வாங்க அத யோசிக்கணுல்ல ம் அது நம்ப கொஞ்ச வேலய வீட்ல இருக்குறவுங்க ஷேர் பண்ணீங்கன்னாவே அவுங்க மன உளைச்சலுக் அதிகமா ஆளாக மாட்டாங்க
உங்களுக்கு ஹெல்ப் எல்லா பண்ண மாட்டாங்களா உங்க ஹஸ்பண்ட்
இல்ல இல்ல எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப்பிங்காதா இருப்பாங்க நா இப்போ அதனால சொல்ல ம் செய்வாங்க
ஆ பொதுவா நீங்க எல்லாரையு பண்ணணுன்னு சொல்றீங்களா இல்ல
ஆ இல்ல மனம் அதிகமா வந் து பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளவுறாங்கன்னாவே இதுதா இதனாலதா அவுங்க ஒர்க் ப்ரஷரு வீட்ல வந்து வேலை செய்யணு அதிகமா வந்து பாதிக்கப்படுறதுனால சொல்ல வர்றே நானு அதே வெளில வந்து எல்லாரு வேல ஷேர் பண்ணிக்குன்னாவே இப்ப நம்ம வெளிலயு போய் வேல செஞ்சிட்டு வர்றோ வீட்டுக்கு வந்து வேலை செய்யணுன்றம் போது ஒர்க் ப்ரஷர் அதிகமா இருக்குல்ல ஏ இப்ப இன்னக்கி என்ன செய்யணு நாளைக்கி என்ன செய்யணு நாளைக்கு அங்க ஆபீஸ்ல போய் என்னெல்லா செய்யணு அப்டின்ட்டு யோ சிக்கிறாங்கல்ல அதனால சொல்ல வர்றே
சேரி சேரி நீங்க சாப்டீங்களா கால்ல
என்னடா
கால்ல நீங்க சாப்ட்டீங்களா கேட்டே
ம் சாப்டேமா கோதும தோ
பசங்கல்லா படிக்கிறாங்களா
ஆமா ஆமா படிக்கிறாங்க
என்னென்ன படிக்கிறாங்க சின்ன கிளாஸ்
தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ம் ம் ஆமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஆ சேரி சேரி என்ன ஸ்கூல்
இங்க ம் இது தாமா கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி தா கவர்மெண்ட் ஸ்கூல்தா என்னம்மா
சென்னையான்னு கேட்டே சென்னை சென்னை
நீங்க வந்து இப்ப எதாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கத சொல்றீங்களா கத இல்ல வேற வேற ஏதாச்சு உங்களுக்கு வேற என்ன ஃபுட் புடிக்கு அந்த மாரி சொல்லுங்க
எனக்கு பாத்தீங்கன்னா சாப்புட்றதுல பாத்தீங்கன்னா ஃப்ரைடு ரைஸ் புடிக்கு அப்பறோ பிரியாணிலா நார்மலா சாப்புட்ற கொஞ்ச கொஞ்சோ சாப்டுவே எனக்கு ஆனா சிக்கன் ரைஸ் ரொம்ப புடிக்கு ஆனா சிக்கன் ரைஸ் வந்து ஓவரா எடுத்துக்க கூடாது அது நல்லது இல்ல சோ ஆனா அது எங்கயாச்சு வெள்ல ஃபிரண்ட்ஸ்ஸோட போனன்னா சாப்ட ஆரம்பிப்போ எப் எப்பியாச்சு எப்பயாச்சுனுலா சொல்ல முடியாது ரேரா சாப்டுவோ இப்போ ஜாஸ்தியா பிரியாணி சாப்புட்றே சோ அது பேவ்ரேட் ஆயிச்
ம் அப்டிங்களா சேரி மார்னிங் வந் ம் சொல்லுங்க
எனக்கு மாம்பழோ ரொம்ப புடிக்கு
ம் ம் செரி செரி எனக்கு எல்லா பழமு புடிக்கும்மா எல்லாமே சாப்பிடுவ ம் ஆமா எல்லா பழமு புடிக்கு பழத்துல எல்லா பழமு புடிக்கு அ அந்த ட்ராகன் ஃப்ரூட் மட்டு மிக்சில போட்டு அடிச்சி ஜூஸ் மாரி குடிச்சாதா புடிக்கு மத்தப டி மீதி எல்லா பழமு சாப்பட்றதுக்கு ஓகேதா அதுக்கப்பறோ வந்து வெஜ் ஜீ நான்வெஜ்ஜீ எல்லாமே சாப்பிடுவே வெ நான்வெஜ்ல வந்து மீனை மட்டு எடுத்துக்க மாட்டே கொழம்பு மட்
மீனா ஏ வறுவல் நல்லா இருக்குமே
என்னம்மா
வறுவல் நல்லா இருக்குமே, ஏ சாப்டமாட்டீங்ளா
அது எனக் புடிக்காதுமா அப்பத்துலந்து எனக்கு புடிக்காது மீன் மட்டு புடிக்காது செய்வே வறு ப்ப எல்லாமே செய்வ ஆனா நா எத்துக்க மாட்டே ம் நா சாப்ட மாட்ட மீன் மட்டு மீதில்லா எறா நண்டு இல்லம்மா அது சின்ன வயசுல இருந்து எப்டின்னா அப்பா வந்து மீன் முள்ளு எடுத்து தருவாங்க முள்ளு எடுத்து தருவாங்க அப்போ சின்ன வயசுல அதுக்கப்புறமேட்டுதா ஒரு வயசா னதுக்கு அப்றோ நம்மளே எடுத்து சாப்டுவோன்னு சொல்லி விட்டுருவாங்கல அதுல இருந்து எனக்கு முள்ளு வந்து எடு க்கும் போது கையில குத்துறது அந்த மேரி எனக்கு புடிக்காது அதனால நா சாப்ட மாட்டே அத விட்டுட்ட
இப்ப உங்க பசங்களுக்கு தருவீங்ளா
ஆ எ பசங்களுக்கு தருவே அவங்கல்லா எடுத்துப்பாங்க நானு முள்ளுல்லா எடுத்து தருவ ஆனா எனக்கு மட்டு அத சாப்ட புடிக்காது அந்த கருவாடு சொல்றாங்க பத்தியா அது சாப் டுவ ஆனா அந்த மீனு மட்டும் அது ஏன்னு தெரில அது சாப்டவே புடிக்கல ஒரு ஒரு வாட்டி சாப்டும் போது போய் முள்ளு அடச்சுக்கிறது அப்போ அந்த மாரில்லா இருக்கும்போது அதுல இருந்து எனக்கு அது புடிக்கல
அது கவனமா சாப்ட்டாதா நல்லாருக்கு
ஆனா மீன் சாப்பட்றது நல்லதுதா சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே நல்லதுதா ஆனா அது என்னமோ எனக் து ஒரு மாதிரியா இருக்குது சாப்ட முடில அதனால விட்டுட்டே வறுப்பே எல்லாமே செய்வே எறா வறுப்பே நண்டு அ அதெல்லா சாப்டுவே எறா சாப்டுவே நண்டு சாப்டுவே அதெல்லாமே கடமா அதெல்லாமே சாப்டுவ ஆனா இது மட்டு சாப்ட மாட்ட வேற நீங்க வெளி வெளிய எங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட ரொம்ப தூரமா போய் அதோடைய அனுபவ ஷேர் பண்றீங் ங்ளா
ஆ நா நெறய ட்ரிப் போயிருக்கே ஜாலியா இருந்திருக அது காலேஜ் காலேஜ் ட்ரிப் தா போயிருக்கே அது அப்போலோ ஒரு ஃப்ரெண்ட் ப்ரண்ஸ் வோட தா எஞ்சாய் பண்ணிருக்கே இருந்தாலு அங்க போவாத இங்க போவாதன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சோ கடுப்பா இருக்கு அதுவே நம்ம ஃப்ரண்ட்ஸோட கொஞ்சோ ட்ரிப் நம்ம எங்க வேனா போலா இஷ்டத்துக்கா இருக்கலா ஜாலியா இருக்கலா எஞ்சாய் பண்லா ஆனா காலேஜ் ட்ரிப்பு கூட நல்ல தா இருந்துச்சி என்ஜாய் பண்ற மாரி நா இந்த ஜார்ஜ்லின் இந்த கொல்கத்தா அப்புற வெஸ் பெங்கால் அதெல்லா போயிருக்கே எல்லாமே கொஞ்சோ பெரிய பெரிய ஸ்ட்ரீட்கா போயிருக்கே
அப்டியா அங்க என்னென்னல்லா உங்களுக் அனுபவம் இருந்துச்சுமா எப்டி இருந்தது அது இல்லாம அங்க என்னென்ன ஃபுட்டுல்லா உங்களுக்கு கெடச்சது ஏதாச்சு ஒரு மறக்க முடியாத அனுபவ இருக்கும்ல ம்
அங்க நல்லா என்ஜாய் பண்ணே ஆனா இங்க சென்னையில இருக்கமா சிட்டியில இருக்க இருக்கிற மாறி எல்லா அங்க இல்ல சோ அங்க எப்பவுமே சைலண்டடா இருந்துச்சு அப்றம் ரொம்ப நீங்க எப்பவுமே வெயில் அடிக்கு அப்றோ மழை பெய்யு அது வேற விஷய அவங்க எப்வுமே குளிரா தா இருக்கு வெயிலே அடிக்க க்காது ஒரு கட்டத்துக்கு மேலதா அது கொஞ்சோ வெயில் அது கூட ஒரு ஹாஃப் அவர் தா வெயில் அடிக்கு மித்தபடி ஃபுல்ல நார்மல் சீசனுக்கே வந்துரு டார்ஜிலிங்னாலே அது சேம்ம பிளேஸுங்க நல்லா இருக்கு நீங்க எங்கயாச்சு போயிருக்கீங்களா டிரிப்லா
நா வெளியே அந்த மாறி ட்ரிப்லா லாங்க்லா போனதில்லமா திருப்பதி எல்லா போயிருக்கே அவ்ளோதா ஆந்திரா ஆந்திரா பாடருகு அது‌அவ்ளோ அவ்ளோ தூர போயிருக்க
ஓ சேரி ஹம் ஓகே ஓகே மத்தியான தயிரு கோவக்க செஞ்சிருக்காங்கனு நெனக்கிறே சாப்பனு
ம் நீங்க ஏதாச்சு சாப்பாடு செய்வீங்களா
இல்ல இல்ல நா செய்ய மாட்டே
ம் ம் சேரி சே
ஆ நா கட் இல்லத்த இப்போதைக்கு கத்துக்க மாட்டே ஒரு லிமிட் அப்பறோ ஒரு ஏஜ் ஆன உனே கத்துப்பே
ஆ ஆ சேரி சேரி
நீங்க நல்லா சமப்பீங்களா
ம் நல்லா செய்வேமா
ஆஹ் உங்களுக்கு நீங்க செஞ்ச ச சமயல்ல எது ரொம்ப புடிக்கு
என் என் நம்ம செஞ்சாவே எல்லாமே நம்மளுக்கு புடிக்கும மத்தவமதமா சொல்லனு எப்டி இருக்குனு
அப்டியா ஆஹ்
செஞ்ச எல்லாமே தானே புடிக்கு நம்ம புடிக்கதானே அந்த ஃபுட்ட செய்யிறோ மத்தவங்க தானே நம்ம சொல்லணு எப்டி இருக்குதுன்னு பிரியாணி நல்லா செய்வே ஆனா
பிரியாணியா
அ அ
ம் சே சே
நீங்க ஏதாச்சு வீட்ல ஹெல்ப் பண்ணுவீங்ளா
ஆ அம்மாக் ஹெல்ப் பண்ணுவே சமைப்பே
ம்
காய்கறிலா கட் பண்ணி தரு
சே சேரிம்மா
ம் சேரி
சேரிம்மா நம்ளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு அடுத்த கால்ல இணைவோ நன்றிம்மா
ஓகே ஓகே ஆ